ஹலோ கேக்குதா
ஆஹ் கேக்குது
உம் சும்மாதாங்க நீங்க என்ன பண் றீங்க
நானா சும்மா தாங்க ஸ்கரால் பண்ணிட்டு இருந்தே
ஓ இன்ஸ்டாகிராமா
ஆமாங்க
ஓகே-ஓகே நெறைய ரீல்ஸ் பாப்பீங்களோ
பாப்பே
உம் ஓகேங்க நீங்க எதனா கோர்ஸ் படிச்சிரு கீங்களா
நா வந்து எக்ஸ் எல் கோர்ஸ் வந்து ப்ரீயா சொல்லிக் கொடுத்தாங்க
எங்-எங்க அது
அஹ் காலேஜி
ஓகே
அப்புற வந்து டாலி கோர்ஸ் ரீசன்டா கத்துக்கிட்டு இருந்த
எங்க கத்துட்டு இருக்கீங்க
ஆஹ எனக்கு தெரிஞ்ச ஒரு சரௌண்டிங்ல பெஸிபிக்கான அண்ணா நகர்
ஓகே
ம்ம் அங்க ஒரு கோச்சிங் கிளாஸ் இருக்கு இன்ஸ்டூஷன்
அங்க நேம்
கேப்லன்னு சொல்லிட்டு
ஓகே அ ஒரு லேப்பா அது
ஆமா லேப்
ஓகே அதுல இருந்து நீங்க என்ன ஆன் பண்ணிருக்கீங்க
அதுல வந்து பினான்சியலா நம்ம அக்கௌண்டிங் எப்படி பாத்துக்கலாம் சொல்லிட்டு லேர்ன் பண்ண வச்சாங்க
அதுல என்னல்லாம் கத்துட்டு இருக்கீங்க நீங்க
அதுல ஃபஸ்ட் வந்து எனக்கு நான் நான் பேக்ரவுண்ட் எனக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் என்னனே தெரியாது
உம்
உங்களுக்கு தெரியுமா அக்கோன்ஸ்
ஆஹ் நான் வந்து அக்கௌண்டண்டிங் பேக்கிரவுட் தான்
ஓ சோ எனக்கு அப்படிலாம் எதுவுமே தெரியாது எனக்கு டுவெல்த் வரைக்கும்ந்தான் அக்கவுண்டிங்ல்லா தெரியும் ஆனா எனக்கு மறந்துருச்சு ஓ நான் வந்து அப்ப நல்லா அக்கொன்சல்லாம் புடிக்கும் தான் பட் தெரியல எனக்கு மறந்துட்டேன் அவங்க வந்து எனக்கு கோல்டன் ருடூல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி
உஹம்
லெர்ஸ் போடலாம் இந்த மாதிரி எப்ப என்ட்ரிஸ் வரும் டான்சாகஷன்ஸ் வரும் சொல்லட்டுல்லாம் அப்டூ கிளியரா கொண்டு போனாங்க ஆஹ் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஜேர்னல் என்டீஸ் எல்லாம் வந்து ஆஹ் ஒரு டிரான்சாகஷன் இருக்குன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிட்டோ புரிஞ்சுக்கணும் அது எப்படிப் டிரான்சாஷன் சொல்லிட்டு நம்மதான் அத வந்து வெரிஃபை பண்ணனும் கிளாஸ்கேஷன் ஆக்கணும்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய மெ எல்லாம் சொல்லிக்கொடுத்தாங்க.
ஆஹ்
அந்த மெத்தட்ஸ வச்சு நாங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா சிஸ்டம்ல போயிட்டு டேலி எப்படி ஓபன் பண்ணும் எப்படி யூஸ் பண்ணும் ஒரு கம்பெனி இருந்தா அந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரில எப்படி போற்றது
ஓ ஒரு கம்பெனி கிரியேட் பண்றது
ஆஹ் ஒரு கம்பெனி கிரேட் பண்றது
ஒரு என்ட்ரிஸ்ல்லாம் வவுச்சர் என்ட்ரிஸ் எல்லாம் போடுறதுக்கு
உம் அந்த மாதிரல்லாம் சொல்லி் கொடுத்தாங்க
ஓகே
ஆஹ இப்போ பேசிக்கா என்ட்ரிஸ் எல்லாம் போட தெரியும் அந்த
என்ரீஸ் ஓகே என்டரீஸ் ஓகே என்ரீஸ் என்னென்ன டைப்ஸ் தான் வரும்
அஹ் என்டரீஸ்ல வந்து என்ன டைப்ஸ்
ஓ ஓச்சஸ்ல என்னன் ட்ரை அய்ச்சு
ஆஹ் ரிசிப்ட் வரும் அப்புறம் நம்ம பேமன்ட் அப்பனா பேமெண்ட்ஸ் வரும்
உம் ஓகே
அப்புறம் வந்து கான்ட்ரா நம்ம செல்ப் டிரான்ஸ்பர் பண்ணும் போது கான்ட்ரா இருக்கும் ஆஹ் இப்போ நம்மகிட்ட ரெண்டு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குனா நம்ம பேங்க்குக்கே நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிப்போம்
ஹம் ஓகே புரியுது
ஆ அந்த மாரி இருக்கும் போது கான்ட்ரா சொல்லுவோல
ஓகே
அண்டு ஜோர்னல் என்ட்ரி சொல்லுவாங்க அது வந்து நம்ம பர்சனல் யூஸ் அண்ட் நமக்கு எதனா வரதுன்னா நம்ம வந்து ஜோர்னல் என்ட்ரியில போடுவோம்
ஓகே
உம் அது அதுக்கு அப்பார் பட்டு நறிய பீஸ்லா இருக்கு
உம் ஓகே
அன் வந்து அஹ் பிசினஸ் வே பாத்தீங்கன்னா இந்த குட்ஸ்ல்லாம் இருக்கும்ல
உம்
அதெல்லாம் வந்து எப்படி நம்ம பிரிச்சு நம்ம போட்டு வைக்கலாம் அதுன் அதெல்லாம் வந்து சொல்லிகுடு த்து இன்வட்டரி கோட்ஸ்
அதுல இந்த குடோன்னு அதெல்லாமா ஆமா உம்
அப்புறம் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு எப்படி ஆர்டரு கொடுக்க கோன்னு பர்ச்சேஸோடர் சேல்ஸோடர்
இப்போ அதுக்கு அது வந்து எப்படி நம்ம வந்துஃபஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்போம் அப்புறம் ரெசிப்ட் நோட் கொடுப்பாங்க அதுலந்து தானே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம்
ஆமா அதுல அந்த
ஆஹ் அப்ப நம்மளுக்கு வேண்டாதது ரிட்டன் பண்ணி ட்டு பேலன்ஸ்ல இருக்கிறத வந்து நம்ம குடோன்ல வந்து பிரிச்சு குடுப்போம் எங்க டிமாண்ட் நெறைய இருக்கும் அங்க அப்புறமா வந்து அஹா குடோன்ல அப்புறமா குடோன்ல நம்மக் தேர்ட் பார்ட்டி குடோன்னு இருக்கு தேர்ட் பார்ட்டி குடோனா என்ன தெரியுமா
ஆஹ தேர்ட் பார்ட்டி குடோன்னா நம்மகிட்டியே இருக் இருக்கறதுல அஹ் வேற லொகேஷன் இருக்குது தேத்
ஆஹ்ஹா அப்டி இல்ல தேர்ட் பார்ட்டி குடோன்னா என்னன்னா அஹ் இப்போ குடோனியு ஒரு பிஸ்னஸ் மாரி பண்ணுவாங்க தெரியுமா
ஆம்மா
குடோன் இப்ப குடோன்னா என்ன ஒரு பிளேஸ்ல ஸ்டாக் ஸ்டோர் பண்ணி வெக்கிறது அந்த அந்தப் பிளேசஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அதெல்லா சேல் பண்ணுவாங்குள அதெல்லா வாடகைக்கு விடுவாங்குள்ள
ஆஹ்
இப்போ வந்து நா ஒரு பிஸ்னஸ் பண்றேன் வெச்சுக் கோங்க நா ஒரு குடோன்னு வெச்சிருக்கேன்னா நா நல் றிய குடோன்னு வேச்சுருப்பே ஒரு ஒரு ரூம் மாரி அதுல வந்து நீங் நா வந்து உங்குளுக்கு வந்து ரெண்ட்டுக் விடுவே நீங்க அச்சுக் கோங்க அதுக்கு ஏத்த மாரி எனக் ரெண்டு குடுக் எத்துக்கோங்க அதுதா தேட்பட் த்துகுளா குடோன் நீ ஒரு பிஸ்னஸ் மாரி பண்றாங்குல்ல
ஓ அதுதான் தேர்ட் பார்ட்டி குடோன் ஓக்கே
ரூம்ல வந்து நா போயிட்டு மந் ந்லி ஒன்ஸ் வந்து என்னோட ஸ்டாக் உக்காந்து செக் பண்ணுவே பிசிக்கலா இருக்கான்ட்டு கரெக்டா இருக்கா ஸ்டாக்குலாம் மிட்டு சப்போஸ் அங்க வந்து நா வந்து பத் த்த ஐட்டம் வெச்சுருக்கோம் பத்து போனு வெச்சுருக்கேன்னா ஆனா அங்க ஒன்பதா இருக்குன்னா நா ஒன்பது இதுருந்தா என்ரீ பண்ணுவே மேபி ஒன்னு வந்து டெஷ்டா இருக் க்குலா இல்ல மிஸ்ஸிங்கா இருக்கலா அந்த மாதிரி எதனா இருக்கலா
உம்
உஹம் அனா நல்லாதா இருக்குல டால்லி உம் இது மூலம உங்களுக்கு நான் யூஸ் ஃபுல்லான அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடா கூட நீங்க போலாம்
ஆமா ஜாப்கு பிபஹ்ர் பண்ணலாம்
உம் இத்த டால்லி மூலமா ஒரு கம்பெனியோட ஓவர் வியூவ நம்ம தெரிஞ்சுக்கிறோம்
உஹம்ஹம்
கம்பெனியோட இம்பார்ட்டன்ஸ் கம்பெனில எவ்ளோ அக்கௌன் மெயடென் பண்ணும் கம்பெனில வந்து நம்ம எப்பவுமே வந்து டே டுடே டான்சாகஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வக்கணும்
ஆமா
ஆஹ் அப்பதான் வந்து நம்ம வந்து பைனல் அகொவுஷ்சு நம்மளால போட முடியும் நம்மளோட ஆமா நம்மளோட ஓவரால் டர்ன் ஓவர்ஸ் எவ்ளோன நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆஹ் அந்த கோச்சிங் கிளாஸ் உங்களுக்கு நல்லா சொல்லி தராங்களா
நல்லாவே சொல்லி தராங்க
ஓ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்காது
இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு
உங்களால ஈஸியா வந்து அத வந்து புரிஞ்சிக்க முடிது பிராக்டிக்கலா பண்ணும் போது இன்னும் நாலேஜ் வருது
ஆமா கிளியர் நாலேஜ் கிடைக்
ஓ சப்போஸ் நீங்க வந்து அங்க கத்துக்கிட்டீங்க கத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து நீங்க தனியா போடும்போது உங்களுக்கு மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க
மறந்துச்சுனா அதுக்குதான் நம்ம சாட் ஜிப்டி கூகுள்லாம் இருக்காங்களே
ஏன் நீங்க சேர்ஜீப்டி கூகுள் போயிங்க நீங்க டேரைட்டா வேற எப்டி கேக்கலாம்ல
ஆஹ ஆஹ அவங்களையும் கேபேன் இல்லன்னா வந்து ஏ நோட்ஸ்ல டக்குன்னு பாப்பேன் எதுல்லா மிஸ் பண்டோனு
ஓ கே நீங்க நீங்க எப்பவுமே வந்து சார்ஜீப்டி கூகு யூஸ் பண்ணாம நீங்க அவங்ககிட்ட கேட்டாலே உங்களுக்கு ஒரு கிளியர் நாலேஜ் வரும்ல
கரெக்ட்டு தான்
ஆஹ இனி வந்து இங்க வந்து உங்ககிட்ட கேட்டு பழுகுங்க அப்ப வந்து அவங்க அவங்களுக்கு வந்து உங்க மேல ஒரு குட் இம்ப்ரெஷனும் வரும் ஆஹ இன்னும் நெறைய கிளாஸ் பேக் இருக்கா
புரியல
இன்னும் நெறைய கிளாசஸ் வந்து
இருகான்னு கேக்குறீங்களா ஆஹ இருக்கு
ஓ என்ன மாதிரி கிளாச்சஸ் எல்லாம் இருக்கு
அஹ இதுக்கப்புறம் ஒன்னும் ஜிஎஸ்டி சொல்லி குடுக்கிறோம் ஆனா இன்னும் பாலிக்குள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு
ஜிஎஸ்டி மூலமா நெறைய உங்களுக்கு ஒரு கம்பெனியோட ஃபைலிங்ஸ் எல்லாம் ஐடென்டிபை பண்
ஓ எனக்கு அத பத்தி அவ்வளோ நாலேஜ் இல்ல
ஓகே ஜிஎஸ்டினாவே என்னது டேக்ஸ் தானா அப்ப வந்து நம்ப கவர்மெண்ட்டுக்கு க்ரேட் பண்ண வேண்டிய டாக்ஸஸ்ல்லாம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றோம்மா
ம்
டி எஸ் பி மே பி நான் நினைக்கிறேன் ஃபைல் பண்றது அப்படின்னு நா நீங்க வந்து அவங்க உங்களோட சொல்லிக் கொடுக்கறத வந்து நீங்க வந்து ரொம்ப கேர்புல்லா கவனிச்சு அது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்புல்லா இருக்கும் இருக்கு நினைக்கிறேன்
நான் நான் அக்கௌண்டிங்கா இருந்தே எவ்வளவு புரியுதுன்னா எனக்கு ரொம்ப அதிசயமாகதான் இருக்கு
ஹ மேபி நீங்க லெவன்த் டுவெல்த்ல மேபி அக்கௌண்ஸ் குரூப் எடுத்திருப்பீங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்யா இருக்குனும்
ஆமாக
ஆஹ்
ஓகேப் ப
ஆம் பாய்